ஆ
கேக்குதா
கேக்குதுங்க
ம் சேரி சொல்லுங்க பாக்கலா
சேரி நா உன்ன ஈஸியாவே கேக்குற
அ
ஒரு ரூம்ல் அஞ்சு பேர் இருந்தாங்ளா
செரி
ம் நீ நாலு பேரு கொன்னு கொன்னு அ எப்டி கொன்னுட்ட
செரி
இப்போ அறையில எத்தன பேர் இருப்பாங்க
புரியில
ஒரு ரூம்ல ஒரு ரூமு
அ
அதுல அஞ்சு பேர் இருந்தாங்களா
ம்
நீ நாலு பேரு கொன்னுட்டியா
அ
அப்போ முன்னாடி ரூம்ல எத்தன பேர் இருந்தாங்க
அஞ்சு பேரு கொல்றதுக்கு முன்னாடி அஞ்சு அ நாலு பேரு கொல்றதுக்கு முன்னாடி அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க
அதா ஆன்சரா
அதான இப்ப இற இப்ப நாலு பேர் இப்ப அஞ்சு பேர் இருக்காங்க ரூம்ல அல்ல நாலு பேர் கொன்னுட்ட எனதுக்கு முன்னாடி ஆறு பேர் இருந்திருப்பாங்க என்னயு சேத்து
ஆ உன்னிய சேத்து
ஆறு பேரு
ரைட்டு
எப்டி ஜீனியஸ் நல்லா அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் அவுட் ஸ்டாண்டிங்
ம் ஐயயயோ ஐயய்
ம் சரி சொல்லு சொல்லு பட்டுனு
செரி ஒரு மண் ஒரு அ ஒரு மனுஷ
அ
மழையில நனஞ்சி நடந்து வந்தானா
செரி
அவங்கிட்ட கொட இல்ல தொப்பியு இல்ல ஆனா அவ தலமுடி நனையல ஏ
அவ மொட்ட அச்சிருப்பா முடியல எங்கந்துட்டு சொட்டயாருக்கு இல்ல மொட்டயாரு
வழுக்கதா கரெட்டுதா ஏ சிரிக்காத
இல்ல
சேரி
சொல்லுவ
ஒரு கிலோ பஞ்சு
ம் சேரி
ஒரு ஒரு கிலோ இரும்பு
ம்
அது எவ்வளோ எட இருக்கும்
புரில
ஒரு கிலோ பஞ்சு டீ
ம்
ஒரு கிலோ இரும்பு எவ்ளோ இடோம் இருக்கும்
ரெண்டுத்துயும் சேத்தா ரெண்டுமே சேர்த்தா
ரெண்டுமே தனித்தனியா தான்
அதான் சொல்ட்டியே ஒரு ஒரு கிலோன்ட்டு இதுக்கு மேல என்ன வேணும்
ஒரு கிலோ பஞ்சு டி ஒரு கிலோ இரும்பு அது எது அதிக எடோம் இருக்கும்
எப்டி அதிகமா இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ ஈக்குவலாதான் இருக்கும் ஆ அதுதான் பஞ்சு ஒரு கிலோ சொல்ட்ட இரும்பு ஒரு கிலோ சொல்ட்ட ரெண்டும் சேத்து ஒண்ணு ரெண்டு கிலோ வர்ணோ அது ஆன்சர் இல்லனு சொல்ட்ட அப்பர் ரெண்டு சமமா தான இருக்கு அதிகமா எப்டி இருக்கும் ஒரு ஒரு கிலோனா ஓக்கே
ஆ அப்ப என்ன ஆன்சர்
என்ன ஆன்சருனு என்ன கேட்டா நான் தான் சொல்றனே
என்ன அதான் சொல்லு என்ன
ஈக்குவலா இருக்கு அவ்ளோதான் ஒரு ஒரு கிலோ
கரெட்
ஏ மூள இத தான்னா அப்பயே சொன்ன ஈக்குவல்னு சமமா இருக்குன்ட்டு சொவோய் சா செம்மேய் நான் இப்பதான் கொஞ்சோ நேரத்துக் முன்னாடி உன்ன நினச்சு கொஞ்சோ பெருமப்பட்டன் எவ்ளோ ஐய்ஐய்யோ பா உங்கள இப்பதான் ஒன்னு நனச்சு அவ்ளோ பெருமப்பட்டன் என்னடா இவ்ளோ கஷ்டமா நம்ளே டுஸ் பண்ணறளவுக்கு கோஸ்டின் கேக்குறாலே அப்டினு ஏன்னா டப்புனு
டன் இப்ப வந்து சேர் கொஞ்சோ ஃபன்னாப் போலாமே எதுக்கு ரொம்ப நீதா திட்றியே ரொம்ப யோசிக்க வை
எ சச்ச உடு ச்ச உடு ச்ச உடு ச இப்ப கேளு கஷ்டமாவே கேளு அது கொஞ்சோ யோசிக்கிற மாரி இருக்குது எனக்கு சிரிப்பு வருது என்னா முடில கன்ட்ரோல் பண்ண முடில சிரிப்பா வருது
சேரி ஒரு கையில அஞ்சு ஆப்பிள்
சேரி
இன்னொரு கையில ஆர் ஆப்பிள்
சேரி
இப்போ ஒன்னு ஒன்கிட்ட எத்தன இருக்கும்
ஒரு கையில அஞ்சு ஒரு கையில ஆறுன்னா பதினொரு ஆப்பிளு
ஆ
ஆ என்கிட்ட பதினொரு ஆப்பிளு இருக்கும்
அப்டியா
ஆமா இந்த கையில அஞ்சு இந்த கையில ஆறு பதனொன்னு
ம் ம்
என்ன உ
நா அன்சர் சொல்லுவ சிரிக்கல்லா கூடாது ரொம்ப பெரிய கைகளா இருக்கு
புரில
ரொம்ப பெரிய கைகளா இருக்கு
ஏன்
ரொம்ப பெரிய கையா இருக்குண்டி அஞ்சு ஆப்பிள் ஆறு ஆப்பிள் வெச்சுருந்தனா ஒரு கைல அஞ்சு ஆப்பிள் உன்னால எடுக்க முடியுமா மினிமம் ரெண்டு ஆப்பிள் தா இருக்கு
சேரி இன் இன்னனு சொல்லு ஒரு எனக்கு புரியல சொல்லு
ஏய் ஒரு கையில அஞ்சு ஆப்பிள்றி இன்னொரு கை யில ஆறு ஆப்பிளு
சேரி
ஆ
ம்
உன்ன உன் கிட்ட எத்தன இருக்குன் கேட்ட உன்கிட்ட என்ன இருக்குன் கேட்ட கேட்டதுக்கு ஆ பதினோரு ஆப்பிள் இருக்குன் சொன்ன ஆனா பதில் அது கெடயாது பெரிய கை தா இருக்கு
ஓ சூப் பர்து சூப்பர் நெக்ஸ்டு
ம் நெக்ஸ்டு வந்து ஒரு மனித எட்டு நாள் தூங்காம இருந்தா எப்டி இருக்கு
பைத்தியோ புடிக்கு
நைட்ல தூங்கிருப்பா
மூலுசின்ருப்பா
ஏய் ஒரு மனுஷ எட்டு நாள் தூங்காம இருந்தானா எப்டி இருப்பான் தா கேட்ட அதா நைட்ல தூங்கிருப்பா
ஓ பதிலு நீயே சொல்லி வியா
ஆமா சொல்டனே
அ ஏ அப்றோ என் நீ கொஸ்டின் கேகுற
ய ஆதனதா சொன்ன தூங்கிருக்க மாட்டான் சொல்டு
அய்யோயோ
சேரி விடு ஒன்னு கேக்கற
ம் ஏ நீ எங்க என்ன சொல்ல உட்ற நீ ஏ பதில் சொல்ட்ட நா எப்டி சொல்லுவ
சேரி இது நா கேக்குற கொஞ்சோ ஐ கியூ லெவல்ல இருக்குமான் தெரில
சேரி ஓகே மூண் நிம்ஷொ நா அப்டெ கே சொல்ல முடியுமான் பாக்குற சொல்லு பட்டுன் கேலு
என்கிட்ட நகறோ உள்ள செ தூய தமிழே கேட்டுறனா
ம்
என்னிடம் நகரங்கள் உள்ளன
அ
ஆனா வீடுகள் இல்ல
ம்
ஆடு இருக்கு ஆனா மரங்கள் இல்ல நதியு இருக்கு ஆனா தண்ணி இல்ல நா யாரு
மண்ட
நா திரும்ப ரிபீப் பண்ற
ஆமா விரு எடொ இருக்கறது மண்ட காடு இருக்கறது முடி அப்றொ வலி இருக்கற்து வே க்கோடு மண்டைல இருக கோடு எப்டி சிங் ஆகுதுல்ல இல்ல தண்ணி ஊத்தாது நீ
அ சேரி திரும்ப சொல்ற என்னிடம் நகரொ இருக்கு ஆனா விடு வீடு இருக்காது காடு இருக் கொ ஆனா மரங்கள் இல்ல
செரி
ஓகேவா நதி இருக்கு ஆனா ம் தண்ணி இல்ல ம்
இதுக்கு வந்து உயிர்ருக்கா
இதுக்கு உயிரே இல்லப்பா
க்லூக்குடு
ம் அத வச்சி நீ எங்கோயாச்சி போலா எடுத்துக்கலா போலா நீ
எடுத்துட்டு போலாமா
ஆமா
ம் அந்த அளவுக் என்ன இருக்கு
டிராவல் பண்ற உங்ளுக்கு தா அது ரொம்போ தேவபடு
பேகு சுர்கேஸு
சூட்கேஸ்ல நானா சொன்ன நா என்னிடத் ஏ கிட் ட்டநகரோ இருக்கு ஆனா வீடுகள் இருக்காது காடு இருக்கு ஆனா மரங்கள் இருக்காது நதி இருக்கு ஆனா தண்ணீர் இருக்காது
முக்கியமா ட்ராவல் பண்றவங்கதா யூஸ் பண்ணுவாங்க அத நறியோ நம்ம கூட எங்காச்சு போறதுனா யூஸ் பண்ணுவோ
வாட் ரு பாட்லு இல்ல வாட்ரு பாட்லு தண்ணி இருக்கு
சேர் தெர்லனா சொல்லிடு நா சொல்ற
ம் ம் ம் ஓவற யோசி என்னப் பண்றது சே சொல்லு
உம் அசிங்மாள கேக்கூடாது
டைம் முஞ்சிச்சு அதனால தா செல்லுன்றே செல்லு
மேப்பு
அயோ அயோ ஏசுதேப்பா ஓ அனிக்கி ஒன்க்கு ஒரு செல வச்சற விடு அந்த காலி எட்த்துல
உம் உம் ஏ என்னாடி கலாய்க்கிர அ நாதா சொல்ட்டேல்ல எடல்வ ஏ இல்லன்னா எடலா எல்லாமெ தெரியு வீடு ல்லா எல்லாமே தெரியு ஆனா வீடு இருக்குமா மரனா எல்லாமே அதுல போட்ருக்கு ஆனா மரோ இருக்குமா தண்ணி போற டேம் இருக்கு போட்ருக்கோ இருக்குமா அது தண்ணி ஓடுமா
எப்பா தெரியாம கேட்டே தயவ்செஞ்சி கால கட் பண்று கால கட் பண்று தைவ்செஞ்சு கால கட் ன்ற நா கட் பன்ற மண்ட பைத்தியம்புச்சிச்சு